ஹலோ
ஆ சொல்லுங்க
நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே ஆ சாப்டாச்சி
ம் என்ன டிஃபன் மார்னிங்
மார்னிங் வந்து சாலடு பசங்களுக்கு வந்து இட்லி சாம்பார் நாங்க பிரேக்பஸ்ட் ஆமா கண் வெயிட் லாஸ்ட் வெயிட் லாஸ்ட் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்க வெயிட் லாஸ்ல தா இருக்கு இன்னு லாஸ் பண்ணலா அப்டின்ட்டு சிக்ஸ்டில இருந்து இன்னு வந்து ஒரு ஃபிப்டி ரேஞ்சுக்கு வந்தா நல்லாருக்கும் அப்டினு நெனைக்கற
பாப்பா டென் கே ஜிஸா அப்டியே எனக்கும் கொஞ்ச வா ம் எனக்கு கொஞ்ச டிப்ஸ் கொடுங்க
டிப்ஸ் வந்து போஸ்ட் ப்ரேகன்சி தா வந்து கொஞ்ச வெயிட் தேரிட்டான்னு நினைக்குற கரெக்டா தா இருந்துச்சு ஆ பிரெக்னன்சிக்கு அப்பறமா அது இந்த பெல்லிஸ் இருக்கும்ல சி செக்ஸன் தா எனக்கு பண்ணாங்க அப்போ அந்த கொஞ்ச அந்த ஃபேட் இருக்கு அத மட்டும் ரெடியூஸ் பண்ணலான்னு பாத்தா இப்போ ஷோல்டர் கை எல்லா எனக்கே என்னோட பாடி வெயிட்டா ஃபீல் ஆகுது இப்போ லைட் வெயிட்லருந்து சேரி நம்ம ஆண்ட்டி ஸ்டேஜுக்கு வந்துட்டோ போல் இருக்
யாரு அக்கானு கூப்டமாட்றாங்க
அது குட்டிஸ் பொறந்தனுயே நம்ம ப்ரொமோஷன் வந்துருது அம்மாவா ப்ரமோஷன் ஆகுறோமோ இல்லயோ ஆன்டிஸா ப்ரமோஷன் வந்துருது
கரெக்ட்டு ஸ்கூலுக்குல்லா போனா வந்து இப்ப அவங்க பிரண்ட்ஸ் ஓட பச பசங்கள்லா ஆண்டின்றாங்க அப்ப வந்து மனசு வலிக்குது பட் இருந்தாலு அக்சப்ட் பண்ணிக்கனு அதுங்களுக்கு நம்ம ஆண்ட்டி தான அதுங்களுக்கு எப்டி அக்காவாக முடியு அந்த மாதிரி சரி எதாது பண்ணலான்னு மார்னிங் வந்து வாக்கிங் தா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ற
ஆ ம் வாக்கிங் போறீங்க
ஆ போற டெய்லி வாக்கிங் பிளஸ் வந்து எனக்கு இவனுக்கு வேன்ல தா அனுப்பற சோ எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தா நா நான் மார்னிங் எழுந்துச்சு ரெடி பண்ணிடுவ ஃபைவ் ஓ கிளாக் எழுந்தன்னா முடிச்சிருவ வேலலா
ஓகே இப்போ வாக்கிங் போற டைமு
வாக்கிங் வந்து நானு ஒரு செவன் டு செவன் தர்ட்டி அந்த டைம் வாக்கிங் ஹாப் அன் ஹவர் தா போவ அதுக்க மேல டைம் கெடைக்காது பசங்கள
விப்பாங்கள்ல
பசங்கள இவங்க இருப்பாங்க மார்னிங்ல அவங்கள எழுப்பி அவன வந்து ரெடிப் பண்ணி ஆ குளிக்க மட்டு வச்சு வைப்பாங்க நா வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்
ஓகே ஓகே உங்களுக்கு வீட்லயு சப்போர்டா ஹெல்ப் பண்றாங்க
பண்ணுவாங்க பாப்பா முடிச்சுட்டா மட் மேல கொண்டுவந்து விடுவாங்க அதுகளு சேர்ந்து வரு எய கூட வாக்கிங் வரு
ம் ம் செரி செரி
அதுக்கப்பற என்ன வேற ஃபுட்ல வந்து கார்ப்ஸ் கம்மி பண்ணிட்டு கொஞ்சோ ஃப்ரூட்ஸ் சாலட் எல்லா எடுக்கணு ஃபட் வந்து என்னதா இருந்தாலு நமக்கு சோறு சாப்டாதா வந் நிம்மதியாருக்கு
அது எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ் சாப்டாதா நமக்கு ஒரு
ஆமா கொஞ்சோ நல்லா சாப்பாடு சாத கொழம்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒருவேள டிஃபன் சாப்ட்டு மத் க தென் ம்ச் அந்த இது சாப்பாடு சாப்பிடுனா கூட நமக்கு ஒரு மாரி ஏதோ ஃபீல் பண்ற மாரி இருக்கு செரி சுகர் கட்ல எடுக்கலானு பாத்தா தா அதுவு பண்ண முடில டெய்லி காபி இல்லாம எனக்கு போகாது மார்னிங் வந்
கரெக்ட்தா கரெக்ட்தா
காஃபி கட் பண்லான்னு ரொம்ப ட்ரை பண்றே பட் முடியலே சுத்தமா முடியல
செரி இப்ப சேலட்னா எந்த சேலட் வெஜ்டெபிள் சேலட் செய்வீங்களா
ஆ வெஜ்டெபிள் சேலட் இல்ல கொஞ்சொ பயிர் எல்லா வந்து ஊற வெச்சுருவ க்ரீன் க்ரேம்ஸ்சு அதுக்கப்பறோ எல்லா பயிரு கொஞ்சொ கொஞ்சொ போட்டு ஊற வெச்சிட்டு காலேல வேக வெச்சு வெச்சுப்ப அது கூட வெணு ஆ கொண்டகடல ராஜ்மா அதுக்கப் அப்பறோ வேர்கடல பச்சை பயிரு எல்லாமே ஒரு ஒரு கை கான் இருந்தா அது இது எல்லாத்தயு காலைல வந்து வேக நைட்டு வந்து ஊற வெச்சுருனு சோக் பண்ணிட்டு மார்னிங் எடுத்து நல்லா குக்கர்ல வேக வெச்சது
உங்களுக்கு மட்டுமா இல்ல சாரு அதயே சாப்ட்டுப்பாங்களா
அவங்க சாப்புடுவாங்க அவங்களு சாப்புடுவாங்க அவங்கதா இந்த மாரி ஃபுட்ஸ் கேப்பாங்க ஆக்சுவல்லா அது கூட ஒரு ரெண்டு பாயில்ட் எக் எக் அந்த மாரி எடுப்ப அவனுக்கு கொஞ்சமா குடுப்ப பட் இப்போல்லா அவனுக்கு இட்லி அந்த மாதிரிதா ஐட்டம் போ
இல்லல்ல நா டயெட்டுக்காக கேக்குல பட் அந்த ஹெல்த்தி ஃபுட் இல்லையா நமக்கு கொண்டகல்ல எல்லா
ம் எடுத்துப்பா அவனுக்கு நா ஸ்நாக்ஸ்க்கு இதுதா குடுக்கணு மெனுல அந்த மாதிரி இருக்கு ஸ்ப்ரவுட் வெஜ் சேலட்டு ஃப்ரூட் சோலட் அவனுக்கு செய்யணு அதுக்கு நம்ம கொஞ்சோ குவான்ட்டி அதிகமா செஞ்சுட்டு அவனுக்கு குடுத்துட்டு நம்மளு எடுத்துக்கலா அப்படின்னு
கரெக்ட் தா கரெக்ட் தா பசங்களுக்கு இப்பேலேருந்தே
ஆனியன் இதெல்லா சேர்த்து கொஞ்சோ சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சொம்னா நல்லா இருக்கு எடுத் ஒரு கொஞ்சோ நம்ம குவான்டிட்டி அதிகமா சாப்பிட்டா அதுவே கொஞ்சோ தம் புல்லா இருக்கு நடுவுல ஏதாவது ஜூஸ் மாதிரி ஏதாவது போட்டு குடிச்சுக்கலா
அதே ஃபுல்லா பண்ணிவிடுவீங்களா ஐ மீன் உங்களுக்கு ஃபுல் பிரேக் ஃபாஸ்ட்கே அது மட்டுந்தா
ப்ரேக்பாஸ்ட் எங்களுக்கு அது மட்டுந்தா சம்டைம்ஸ் அட மாதிரி எதாவது ராகில முருங்ககீர போட்டு அட இருக்குல்ல
ஆமா
அந்த மாதிரி எதாவது போட்டு அது கூட சட்னி எதாவுது வெச்சு சாப்ட்டு ஒரு ரெண்டு அட அந்த மாதிரி
ம் ம் எல் டே எல்லா நாளூமே மார்னிங் இதா செய்வீங்களா
ஏ ஒரு நாள் சேலட் இருந்தா ஒரு நாள் ஃப்ரூட்ஸ்சு அப்பறொ ரெண்டு பாயில்ட் எக்ஸ்சு அப்பறோ ஒரு நாள் ஆ பத்துந் தைவங்கள் ப்ரெட்டு ரெண்டு டோஸ்ட் பண்ணி வெச்சு அது கூட சாப்ட்டுப்போ சேண்வெஜ் மாதிரி ஏதாவது ப்ரௌன் ப்ரெட்டு அது ஒரு நாள் அட ஒரு நாள் டீஃபால்ட் இ இட்லி தோச அந்த மாரி எதாவது இருக்கு
ம்
ஒரு நாள் புட்டு அந்த மாரி எதாவது எடுத்துப்
சேரி சேரி புட்டுனா இப்பிடி பவுடர் புட்டு சொல்றீங்களா இல்ல
வறுத்து நா வந்து இது வெச்சிருக்கே ரெட் அவல் இருக்குல்ல சிப் சிவப்பவுல் அத வந்து க்ரைண்ட் பண்ணிட்டு வேக வெச்சு எடுத்துப்போ அதுக்கு
ஆ ஓகே ஓகே வெயிட் கொறயுதா
வெயிட் கொறயுதான் தெரில. பட் இன்னொன்னு சேப்ப. மார்னிங் வந்து சுடு தண்ணில வந்து லைமு ஹனியு மிக்ஸ் பண்ணி கொஞ்சோ சாப்ட்டுட் இருக்க பெருசா டிஃப்ரென்ஸ் இல்லனாலு நல்லா இருக்கு அந்த வாக் போய்ட்டு வர்றதுனால
ஆனா நம்ப ஆ அந்த ஹனிய விட்டுடோனா மறுபடி வெயிட் கெயின் ஆய்டுன் சொல்றாங்கல்ல அது அப்டியா
கின் நா இது மாதிரி ஏற்கனவே ஒரு வாட்டி காலேஜ் டேஸ்ல ட்ரை பண்ண. அது நல்லா வோர்க் அவுட் ஆச்சு. நல்லா வாக்கிங்கு ப்ளஸ் வந்து மார்னிங் இந்த எதுமே நா டயட் எடுக்கல. வெறு இந்த ஹனி வாட்டர் மட் டொ சினமென் பவ்டர் ஹனி வாட்டர் இத டெய்லி வந்து குடு ச்சுட்ருந்த நல்ல வெயிட் லாஸ் ஆச்சு
செரி செரி அப்ப
கிச்சன்ல போய் தூங்கிட்டோனா டீப்ஃபால்ட்டா வெய்ட்லாஸ் ஆய்டு
ஆனா இப்ப இந்த சொன்ன நீங்க வார்த்த வந்து எனக்கு அப்டியே ஆப்போசிட்டு் நா காலேஜ்ல ஹாஸ்டல்லதா எனக்கு வெயிட் கெயின் ஆனதே
அப்டியா நா வந்து ஒர்க்குக்காகதா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ண சுத்தமா போய்டுச்சு எப்டி ஃபுல் உடம்பு எதுமே இல்ல
ம் என்னோட ஸ்டடிஸ் ஹாஸ்டலு அல்டிமேட் ஃபுட்டு வெயிட் கெயின் ஆனது எனக்கு ஹாஸ்டல்லதா
ம் பரவால்ல ம் நல்லா வந்த உடம்ப இளச்சு வைங்க இப்ப நம்ம ஒர்க்குக்காக போம் போது ஒர்க் ப்ரெஷர் இருக்கு சோ அதோட வருவோ சம்டைம்ஸ் சாப்ட மாட்டோ நைட் டியூ நைட் ட்ரெஸ்ட் எடுப்போ அந்த அப்டியே நம்ம ஐ டி செக்டார்னா இன்னு சொல்லவே தேவ இல்ல விடிய விடிய வச்சு செய்வாங்க ஓ அடி பே அந்த இதுல வந்து நமக்கு
இந்த எனக்கு ஃபுட் எல்லா ஸ்கிப் பண்ணவே முடி என்னோடது டீச்சிங் ஃபீல்டு சோ பசங்கள்ட்ட கத்துறது வோர்க்கு அதுனாலா எங்கயுமே நம்ப சாப்பாட ஸ் ஸ்கிப் பண்ணவே முடியாது. சாப்ட்டாதா நமக்கு எனர்ஜி. ஒரு வேல சாப்ட்லனாலு தல சுத்திடுது.
என்ன சப்ஜெக்ட் இல்ல நீங்க மாஸ்டர்ஸ் தா
மாஸ்டர்ஸ்னா ஆக்சுவலா என்னோட பசங்க எல்லாமே ப்ளைண்ட்டு பசங்க
அப்டியா
என்னோட ஒர்க் வந்து ஸ்பெஷல் சில்டரன்ஸ்க்கு இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைங்க இருப்பாங்கல்லயா சோ எ கிளாஸ் ல கண்ணு தெரியாத பசங்க மன உளர்ச்சி சரியில்லாத பசங்க காது கேட்காத பசங்க கை கால்ல ப்ராப்ளம் இருக்க பசங்க
நா எப்டி பசங்க பிளைண்டு ஃப்ரம் பார்ன்லருந்து இரு
ஆமா போனலிந்தே நம்மளுக்கு அப்டியே தா இருக்குறாங்க
ஓகே ஓகே
ம் அதனால ஆனாலு இதுதா மெய்ன் சப்ஜெக்ட்டுன்லா கெடையாது அந்த பசங்களுக்கு என்ன நீடோ அந்த சப்ஜெக்ட் டீச் பண்ணணு இங்லிஷ் மட்டுந்தா மேக்ஸ் மட்டு நான்ல பசங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலு வி ஹேவ் அது வந்து நம்ம சரி பண்ணி ஆகணு
சூப்பர் சூப்பர் ம் இப்ப நானு இப்ப அவுங்க படிக்கிறது வந்து ஃபுல்லா நீங்க கைய்ல தா இது பண்ணி படிப்பாங்கள
ஆமா அந்த ப கண்ணு தெரியாத பசங்க வந்து தொட்டு
கேள்விபட்ருக்கே ஓகே ஓகே ஆனா ஐ கியூஸ் வந்து நல்லா இருக்குன் சொல்வாங்க அவுங்க
ஐக்கியூஸ் நல்லா இருக்குங்கறத விட வேற வலி இல்ல நம்ப நம்ப பாத்து நம் மோஸ்டா நம்ம படிப்போ இல்லயா பாத்ததுனால நம்ம தெரிஞ்சுட்ருக்க எய்ட்டி பெர்சன்டேஜ்னு சொல்ட்டு அவுங்க எல்லாமே கைலயு கேக்குறதுனால மட்டுங்றதுனால ஆட்டோ மேட்டிக்கா அவுங்க அந்த அது டெவலப் பண்ணிக்கிறாங்க இப்டிதா நம்ம கத்துக்கிட்டாகணு வேற வழி இல்ல ங்குறதுனால அவுங்க அதுல அடாப்ட் ஆயிக்கிறாங்க
சூப்பர் சூப்பர் பர்வால மேனேஜ் பண்றீங்க
ஆமா
ம் ஓகே எப்ப வருவாங்க ஸ்கூல் முடிச்சு
ஃபோர் ஃபோர் டெனுக்கு போய் கூட்டிட்டு வரணு வீட்டுக்கு ரோடு கிராஸ் பண்ணா ஸ்கூலு ஆனா என் எச் ரோடு ஆமா ரோடு கிராஸ் பண்ண பச வீட்டே வீட் டோட பேக் டோர் ஓபன் பண்ணா ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் தெரியு
ஓகே
நடுவுல வந்து என் எச் ரோடு
ஓகே ஓகே
அதனால ரோட் க்ராஸ் பண்ண கஷ்டங்கறதுனால போய் தா கூட்டிட்டு வருவோ
செரி செரி
ம் ம் அதனால ஒன்னு பிரச்சன இல்ல ஸ்கூலு பக்கோ
இது நைட்டு என்ன டின்னர் பிளான் பண்ணிருக்கீங்க என்ன புடிக்கு பசங்களோட ஃபேவரெட் ஃபுட் என்ன
அதுதா எ குட்டீஸ் கிட்ட இதுதா வேணு அதுதா வேணுனே கெடையாது என்ன செஞ்சு தராங்களோ அத சாப் டுபாங்க இந்த பாவக் கா சுண்டக்கா மட்டுதா கொஞ்ச ரிஜெக்ட் பண்ணுவாங்க
ம்
வெண்டக்காவின் சட்னியா பண்ணி குடுத்துட்டேன்னா சாப்ட்டுப்பாங்க
என் புள்ள மெனுவா சொல்லுவான் அவன் மெனுல என்ன இருக்குனா தயிர் சாதம் மாம்பழோ தயிர் சாத மாம்பழோ தயிர் சாத டெய் டெய்லி தயிர் சாதத்த வச்சா என்னடா நெனச்சிட்டு இருக்ற நீ அதான்மா டேஸ்ட்டா இருக்கு அதா ஈஸியா வாய் உள்ள போது இந்த மாரிதா சொல்லிட்ருப்பா நீங்க தக்காளி சாதம் செய்யுங்க பட் தக்காளி எல்லாத்தையு எடுத்துருங்க வெங்காயத்தையு எடுத்துருங்க அதுக்கு நா ஏண்டா தக்காளி சாதம் செய்ற வெறு சோறே கட்டி அனுப்புற போய் சாப்
ஆ இங்கதா பசங்க இத இத்தா வேணு அ அதா வேணுன்ல்லா இல்ல என்னோட டைமுக்கு நா என்ன
போய் கேக்குறது எ தப்புதா
என் இல்ல கேப்பே நானு என்ன வேணுன் கேட்ப்பே பட் அவுங்ளோட ப்பயு வந்து உங்க இஷ்டம்மா உங்களுக்கு என்ன வேணுமோ செய்ங்கமா அதுவாதா இருக்கு எப்பயாது எ சின்னதுங்க மட்டு எனக்கு நேத்தென்னமோ எனக்கு கிச்சடி வேணு சேமியாதா வேணுன்னா சோ அந்த சேமியால்லா பண்ணி குட்த்தே என்னைக்கோ ஒரு நாள் ரேரா கே அ சொல்லுவாள்கே தவர
ஆ
மோஸ்ட்டா நம்ம எல்லாருக்கு என்ன செய்றமோ அதேதா
ஓகே ஓகே சேரி நம்ம அப்றோ பேஸ்லாமா சேரி ஓக் பாய் பாய்